ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்லுங்க கேக்குது ஆ சொல்லுங்க கேக்குது கேடக்குது சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
நல்லாவ நல்லா இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு பரவாயில்லைங்களா அ சாப்புல்லங்க ரெண்டு நாளாச்சுங்க டீ காபி தாங்க குடிக்கணும் குடிச்சு தாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கன்
க்கு விரதமா
இல்லல்ல இல்லங்க ஒரு சில உறவால அப்படி ஆயிட்டேங்க நம்பிக்க துரோகம் ஒரு உறவால நம்பிக்க துரோகமும்
உறவு முறைகளை பத்தின்னா நம்ம ஒரு டாபிக் பேசுவோம
ஆ பேசலாங்க உறவு முறை டாபிக்கு பத்தி பேசலாம் சொல்லுங்க
ஏன் என்னாச்சு இந்த டாஸ்க் இப்டி எல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட் சவுன்ட்லா கேட்க கூடாதுங்க
நான் என்னங்க பண்றது வண்டி போவது வருது அது கூட போக்கூடாதுன்னனு சொல்ல முடியுங்களா நா என்ன எங்க அப்பா என்ன கவர்மெண்ட் அதிகாரியா இல்ல முதலமைச்சரா சொல்லுங்க
சாப்ட்டீங்களா
சொல்லுங்க நீங்க
புரியலங்க சாப்ட்டீங்களா
இல்லங்க இந்த காலல யாருங்க சாப்புடுவா சாப்ட ஒன்னு காசு இல்லங்க இல்ல காசு இல்லாம அழஞ்சட்டு இருக்க ரெண்டு நாளா
உம்
ஆ கையில காசு போனலாங்க
அப்புறம் வீட எல்லா எப்டி இருக்காங்க
எங்க வீட்டுலல்லாம் எல்லாம் நல்லாதாங்க இருக்காங்க என்னைய தவிர எல்லாருமே
அப்புறம் நீங்க உங்களுக்கு ஏதாவது விசேஷமா
ஏங்க
அ உங்க வீட்ல விசேஷமா
ஒரு டெத்து ஒண்ணுங்க ஒரு டெத்து ஒண்ணு
உங்க வீட்லியா
ஆ ஆமாங்க எங்க வீட்லதா
யாரு
இல்ல சொந்தக்காரவங்கதாங்க ஒருத்தங்க எற்ந்து போய்ட்டாங்க
யாரு எறந்து போயிட்டா
கீர்த்திங்க அவுங்க பேரு
ஐயியோ என்னாச்சி
தெரியிலங்க நல்லாதா இருந்தாங்க திடீர்னு ஹாட் அட்டாக்குன்டாங்க நல்லாதா இருந்தாங்க திடீர்னு ஹாட்டடாக்கா போகணுங்க மால வாங்கிட்டு போகணு மால வாங்குத்துக்கூட காசு இல்ல என்ன பண்றது தெரியாம யோசனைல உக்காந்துட்ருக்கே மேம்
ம்
உறவுகல பத்தி பேசுனீங்ளே டாபிக்கு அத பத்தி பேசுங்க
அ
உறவுகள பத்தி டாபிக்கு சொன்னீங்களே அத பத்தி பேசலாங்களா
சொல்லுங்க உங்களுக்கு உங்கள உங்க உலகத்துலியே உங்களுக்கு ரொம்ப புடிச்சதுனா யாரு
ஒலகத்துலே எனக்கு யாருமே புடிக்காதுங்க இருந்தாங்க ஒருத்தவங்க இல்ல இரு இருந்தாங்கங்க நேத்து வரிக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க நேத்து வரிக்கு அவுங்க தா உலகோனு நாலு வருஷமா சுத்துனே அவுங்களே இப்ப நம்ம இப்ப தூக்கி எறிஞ்சிட்டு போம்மோது நம்ம மட்டு என்னங்க பண்றது சொல்லுங்க அவுங்களுக்கு காசு பணோ பந்தாவா காரு இந்த மாரி இததா அப்பப்ப எதிர்பாக்குறாங்க நம்மள்ட்ட அந்த மாரி இல்ல நம்ம ஒழைக்கிற வரிக்கு நல்லவங்களா இருந்தோ இன்னைக்கு நம்மள்ட்ட ஒத்த பைசா இல்ல சாப்டியா என்ன பண்றேனு கேக்கறதுக் கூட நாதிய த்துவு கெடக்குறங்க
நீங்க அவுங்கள தப்பா கூட புரிஞ்சி இருந்திருக்லா இல்லையா
தப்பால்லா புரியலங்க அவுங்க சொல்லுவாங்க என்னைய புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அவுங்க வந்துட்டு சொல்றவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க உண்மை அதுதா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோம்பாங்க ஆன புரில என்னங்க இன்னொன்னு சொல்லப் போனுங்களாங்க நா ரொம்ப கேவலமான பிரிவீங்க
ஏ அப்டி உங்கள பத்தி நீங்களே தரந் தாழ்ந்துக்கிறீங்க
என்னங்க பண்றது பெத்த ஆயி அப்பனே நம்மள பத்தி தரந்தளர்ந்த்தா பேசுறாய்ங்க அ நம்மபள பத்த நம்ம பேசி
யாரு யாருக்கு தாழ்ந்தவங்கல்லா கடையாது புரிதுங்ளா
இப்பொனு எனக்கு புடிக்காத விஷியு என்னன்னு கேட்டீங்கின்னா நம்முள்ட்ட பொய் உண்மையா இருக்கணுங்க அதுதா எ தடந்தானோ நீங்க கோடி கோடிய கா சு பணோ கொட்டி இது பண்ணி இருந்தாலு மதிப்பில்லா எட்த்துல நீங்க போய் சாப்பிடுவீங்களா
நம்மள புடிச்சோங்களா இந்தாங்கன்னா நம்ம போய் இது பண் தாங்க ஆகணு வே
புடிச்சவங்களே நம்மள வந்துட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துனாங்கன்னா மறுபடியு அவங்க கூப்ட்டா நீங்க போவீங்களா
கண்டிப்பா போவே ஏன்னா எனக்கு புடிச்சவங்க அவங்க எனக்கு புடிச்சவங்க அப்டிங்கறப்ப நா போய்தா ஏசுவே
புடிச்சவங்க இல்லல்ல அவங்களுக்கு புடிச்சவங்க நெறய பேர் இருக்காங்க நமக்கு நம்மள பிடிக்குமான் தெரியாதுல்ல
அது தாங்க சொல்ற நீங்க ரொம்ப சுய நலமா யோசிக்கிறீங்கனு நெனைக்கிறே ஏன்னா உங்கள பத்தி நீங்க உங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தா இ
ஒன்னு இல்லங்க நேத்து ஒரு விஷய நா ஒரு விஷய நேத்து சொல்லிருந்தே நா ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க நம்பற வந்துட்டு எங்க வீட்லயு வந்துட்டு அவங்கள பத் தி கண்ணா பின்னான் பேசினாங்க எங்க நைட்டு கூட எங்க வீட்ல வந்துட்டு எங்க வீட்ல எங்க அம்மா கேக்குறாங்க எங்க அவன் அங்க போறானா வரானா அப்படின் கேக்குறாங்க நா அத பத்தி எனக்கு தெரியாதுன் நா சொல்லி ஒரே ஓப்பனா சொல்லிட்ட ஏன்னா அங்குட்டு நல்ல அங்குட்டு வந்து நல்லவ மாரி பேசிட்டு இங்கிட்டு வந்து நல்ல மாரி பேசுனா நமக்கு புடிக்காதுலங்க
எப்பவுமே உங்க தரப்ப மட்டு யோசிக்காதீங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்காத மாரி வைங்க
நீங்க யோசிச்சு பாருங்க அதே மாரி அந்த இடத்துல நீங்க நின்னு யோசிச்சு பாருங்க
ம்
நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல நின்னு அப்பதா உங்களுக்கு தெரியு அது என்னா வலி வேதனனு
ம்
எனா யோசிச்சு பாருங்க அவங்களுக்காகதா நம்ம வே வேலைக்கு போறோ அவங்களுக்காகதா சம்பாரிச்சு எல்லா செய்யறோ எல்லாமே பண்றோ ஏ ஸ் ஏ டு இசட் எல்லாமே பண்றோ சின்ன ஒரு காயம்னா கூட ஓடி துடிக்கிறோ ஆனா அவ்ங்க அவங்க அத பத்தி இப்ப இல்லங்க இப்ப நடந்துதுங்க அவங்க சொல்றாங்க உங்களுக்கு எவ்ளோ பண வேணுன் சொல்லுங்க கணக்கு போட்டு தரே அவங்க சொல்றாங்கங்க கணக்கு போட்டு தரே நீங்க செலவு பண்ண காசு அப்டிங்றாங்க அப்டியாப்பட்ட உறவுக்கு நம்ம என்னாங்க பேச முடியு நீங்க சொல்லுங்க அப்டியாப்பட்ட உறவுகிட்ட நம்ப
லைஃப் ஒன்ஸ் தாங்க நீங்க இங்க யாரு யாரையு புடிச்சுல்லா வக்க முடியாது புரிதுங்ளா நீங்க தப்பா புரிஞ்சு வச்சு ச்சுருக்கீங்க பேச அவங்க என்ன அவங்க என்ன மைண்ட் செட்ல பேசுறோ அவங்க எப்டி இருக்காங்க அதெல்லா நீங்க ஏ யோசிக்க மாட்டேங்றீங்க
ஏங்க அது எப்டிங்க நம்மள் ட்ட ஒரு விஷய சொல்லாதவங்க அவங்கள்ட்ட இது பண்றேன்னா அப்ப நம்ப
இருங்க உங்களுக்குன் ஒரு தரப்பு நியாய இருக்குல்ல
எனக்குன் ஒரு தரப்புனா அது எப்டிங்க நா இன்னொன்னு கேக்ற கோச்சுக்க மாட்டிங்கல்லங்க நீங்க இந்த மாரி ஒரு இடத் ல இருந்து அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களே அது உங்களுக்கு சரியான தோணுதா உண்மையான உங்களுக்கு தோணுதான் பாக்கலா உங்க நியாய இப்டி நீங்க பேச உங்க மனசாச்சிப்படி நீங்க சொல்லுங்களே
ங்க ஒருத்தங்க அது மாரி விட்டாங்களா அவங்கள்டல்லா போய் சண்ட போட்டுட்ருக்க முடியாது சச்சரவு பண்ணிட்ருக்க மாட்ட யார் எல்லா லைஃப் ஒன்ஸ் தாங்க அதனால நா இருக் உங்க வரைக்கு ஹாப்பியா இருந்துட் போனு உங்க தரப்பு நியாத்த சொல்லுங்க சரிங்ளா ஒரு நிமிஷ ஒரு நிமிஷ ங்க நா பேசிக்கிறே நா ஒன்னு சொல்லிக்கிறே முடிச்சறே என்னோடத என்னோட தரப்பு நா முடிச்சுக்கிறே ஆ உங்க செய்யல இருக்கு அது நீ கேக்குதா அவங்க டைம் கொடுணு அது எப்டி அவுங்கள படிஷ்சி சொல்றது அபாடம்மா பேசுறதுல்லா
என்னங் ந அபா அபாண்டமாவோ பழி சொல்லீல்லா பேசலங்க அபாண்டமோ பழி சொல்லீல்லா பேசல
க்கு எப்டி ஒரு பாசிட்டிவனு இருக்கு அவங்களுக்கு அதே மாறி உங்களுக்கு மட்டுல்ல அவளுக்கு எல்லாத்
நானா ஒன்னே ஒன்னு கேட்டுக்கலாங்க நீங்க இவ்ளோத்தூரோ பேசுரிங்ள அவங்கதா கதின்னு கெடந்தே ஆ ஏங்க நா பணத்துக்காவோ போலா சொல்ல சொல்லுங்க என்ன இப்ப என்ன புரில நா ஒன்னு சொல்ட்டுங்ளா நீங்க அந்த மாரி இருந்து நான் அப்டி இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்ளா
கஷ்டோ தாங்க
ஒத்துக்குவீங்ளா சொல்லுங்க உங்க மனசாட்சி
கஷ்டோதா நானே ஓப்பனா சொல்றனே
ஏ இடத்துல நீங்க இருந்து அந்த மாரி யோசி சொல்ல முடியுமா
லைஃப்ப ஹாப்பியா வாளுங்க சும்மா தேவையில்லாததுக்கல்லா யோஸ்ச்சி ச்சிட்டுக்க ஓப்பனா சொல்றே
நா ஒண்ணு சொல்றே இல்லங்க நீங்க இருங்க இருங்க நீங்க பேசுனிங்க நா சொல்றே நா என்னன்னு கேக்குறேங்க லைஃப் ஒரு டைம் தா புரியுதுங்ளா அவுங்களுக்கு அவுங்க புடிச்ச மாரி வாழ்றாங்க நமக்கு அவுங்க புடிச்ச மாரி இருக்கனு அவசியம் இல்லைலங்க அது நியாயமான பேச்சு தான
இல்ல அது கெடையவே கெடை
உண்மைதானுங்க சொல்லக்கரட்டு தானுங்ளே நமக்கு புடிச்ச மாரி அவுங்க இருக் க்னு அவசியோ கெடையாதுல அவங்களுக்கு புடிச்ச மாரி நம்ப இருக்க நெனைக்கிறாங்க என்ன சொல்லு உண்மதானேங்ளே நா சொன்னது உண்மதான பொய் சொல்றதுல்ல
உங்க செய்டுல ஒரு நியாயோ இருக்கற மாரி அவங்க செய்டுல ஒரு நியாயோ இருக்கு தப்புதான
அவுங்களுக்கு அவுங்க அவுங்களுக்கு புடிச்ச மாரி லைஃப் பாக்குறாங்க நா வந்துட்டு எடைல வந்துட்டு பேச கூடாதுல்ல அது ஏ மேல தான தப்பு
கண்டிப்பா
அதுதாங்க அதுதா ஒருத்தவங்கல இல்ல ஹட் பண்ணியு இல்லங்க நமக்கு இந்த ரெட்டை வேஷோ போறவங்கள கண்டாவே புடிக்காதுங்க நா பேஸ் டு பேஸ் பேசிட்டு போறாளு நானு என்னைக்குமே புரியுதுங்ளா ஏனா புரியுதுங்ளா என்ன நா பேஸ் டு பேஸ் நேர வுட்டு பேசிட்டு போய்டுவே நா இங்குட்டு வந்துட் டீயோ உங்கலில்ட்ட வந்து ஒரு நல்ல பேச்சு சொல்றே கேளுங்க
கொறையாவே நெனச்சி போயிட்டேருக்க வேண்டியதா புரியுதுங்களா பாசிட்டிவா எந்த சைடு இருக்கோ அத எடுத்துட்டு போய்ட்டே இருக்கணு லைஃப் மூவான் பண்ணி போய்ட்டே இருக்கணு சும்மா எப்ப பாரு ஒருத்தவங்கள கொற சொல்ட்டே திட்டு பன்னி திட்டிட்டோ இதுலால ஒரு யூ யூஸ்மே கெடையவே கெடையாது எல்லாத்துக்கு மேலயு அன்பா இருங்க அன்பாருக்கறதா லைஃப் லாங் கெடைக்கு நா செஞ்சுட்டே அவங்களுக்கு அது பண்ணே இது பண்ணே நா செஞ்சுட்டே
தேவலாத வேலங்க என்ன நா ஒண்ணு சொல்ட்டுங்ளா நா செஞ்சது பண்ணதல்லா சொல்ல மாட்டாங்க என்னைக்குமே அது எனக்கு ஒரு புடிக்காத விஷ்யம் என்ன அது ரீசன் கேட்டிங்கன்னா யாருக்காருந்தாலு ஒரு மனசுல இருக்கும்லங்க என்ன டா நம்போ இவ்ளோ தூரோ நம்ளு நிக்கிறோ போறோ வரோ நம்ளே வந்துட்டு ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டிக்கிறாங்களே அவ்ள தூரோ பேசி அசிங்கப்படுத்திட்டு போறவங்கள தானே அவங்க பெருசா நெனைக்கிறா தோணுங்ளா தோணாதுங்ளாங்க சொல்லுங்க ஏன் இதுக்
நல்லா கூர்ந்து பாத்திங்கன் வச்சுக்கோங்களே எல்லாத்துக்குமே எல்லாது ஒரு அவ்மானம் எதாது ஒன்னு பண்ணிட் பண்ணாமலா யாருமே இருந்துருக்க மாட்டாங்கங்க
இவள் நேரோ நீங்க சொன்னிகளே இதுக்கு கரெட்டு தாங்க உண்ம தாங்க இருக்க முடியாதாங்க ஏன் இதுக்கு இந்த இதுக்கு கேட்டதுக்கு இப்ப சொன்ன பதிலுக்கு சொல்லுல நீங்க என் பதில சொல்ல
என்ன கேள்வி கேட்டிங்க
என்னங்க இப்பதா கேட்டே மறுபடியு வந்துட்டு என்ன கேள்வி கேட்டிங்கன்னா
ஒங்க நேம சொல் ல்ற ரொம்ப வந்து உங்களுக்குன்னு மட்டுமே யோசிச்சிங்கனா ரொம்ப கஷ்டமாருக்கு இந்த உலகோ எதுமே நெரந்தர கெடையாது அ கோபிநாத் சார் நீயா நானால சொன்ன மாரி இந்த வேல்ட் ஸ் யுவர்ஸ் அது ஏ காதலுங்குற ஒரு வார்த்தைல சுருக்குறிங்க அன்புங்ற ஒரு வார்த்தைல சுருக்குறிங்க அப்டின் சொல்வார்ல
இத்த நாளா அவுங்குளுக்கு காதல தெரிஞ்சுதுங்க இல்லே சொல்றே கேளுங்க இத்தநா நா தா சொல்லிட்ருந்தே அவுங்கள காது லவ் பண்றே லவ் பண்றன் நானா தா சொல்லிட்டுருந்தே ஆக்சுலா அவங்க சொல்லல
குடு மகி
அவுங்களுக்கு நமக்கு ஒரு என்ன சொல்றது
அவுங்கவுங்களுக்குன் ஒரு லைஃப் இருக்குங்க நீங்க வந்து உங்க லைஃப பாசிட்டிவா கொண்டுட்டு போங்கங்க இதா என்னோட சின்ன அட்வைஸ்சு சரிங்ளா
இதாங்க அவுங்களு எத்த நாளா நா லவ் பண்றே லவ் பண்றே சொல்லிட்டு அலையிற அவுங்க சொல்லல
ம் அப்றோ என்ன இது உங்கள ஹேட் ஆக்காது
என்னங்க
அது உங்குளுக்கு வலிக்காதுங்க அது உங்குளுக்கு வலிக்காது
இல்ல நா தா நா தாங்க இத்த நாளா அவுங்கள லவ் பண்றே லவ் பண்றேன்னு சொல்லிட்ருந்தே அவுங்க என்னைய லவ் பண்றேன்னு சொல்லல நா தா அலைஞ்சிருக்கே எனக்கே இப்பதா தெரியுது அது நைட்டு தா உணர்ந்தேங்க ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ருங்க நடந்தே தாங்க வந்தே அவங்க வீட்ல இருந்து கைல காஸ் இல்லைங்களா மழ சரியான மழ பேசிட்டே இருக்கும்போது டப் புன்னு ஃபோன கட் பண்ட்டு போயிட்டாங்க அவங்க அவுங்குளுக்கு தேவையான ஆட்கள் வந்ததுக்கு அப்றோ எனக்கு தெரியுங்க அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியு ஏனா அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க எனக்கு தெரியு சரிங்ளா சேரிங்க பத்து ஏழுக்கு ஆன்லைன் வந்தாங்கங்க ஒரு வார்த்த கூட எ பேய்ட்டியா வந்தியான் கூட எட காலைல எந்திரிச்சாங்கல்ல ஸ்டேட்டஸ்ல வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க வா ஆன்லைன் ஆர்றைக்கு ஆறம்பதுக்கு வந்துருக்காங்க ஆறு முப் போதுக்கு வந்தாங்க
நம்ம குடுக்கப்பட்ட நேரம் முடிவுடைஞ்சிச்சு ஆனா ஒரே ஒரு இது லாஸ்ட்டா உங்கள் சொல்
நாஸ்டான ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
லைஃப் இஸ் கஸ் ரொம்ப ஷார்டுங்க அது மடுப்
அத புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட தாங்க இர் கைய்ல இருக்கு அது அவங்கவுங்கு புரிஞ்சுக்கிற கைய்ல புரிஞ்சுக்கிறவ தாங்க கை அதேன சொல்றே அவங்கவுங்க புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்குங்க அத நா ஜொல்றே கே கிலுங்க அத நா சொல்றே கேலுங்க
ஏன்ட்டே நீங்க நீ சொல்ற நா சொல்றன் சொல்லிட்ருக்கீங்க அப்ப அவ்ங்கள நீங்க எந்தளவுக்கு டாமினேட் பண்ணிர் நீ நீங்ளே யோசிச்சு போங்க ச்சரிங்ளா
தெரியாதுங்க